சொல்லுதா இல்லடா ஆஹ் ஒங்க சித்தி தா ஆ முழுக்க முழுக்க உன்ன பாத்துக்னது எல்லாமே வா
இஹூ இல்லல்ல எங்க பாட்டி தா எங்கள முழுக்க முழுக்க பாத்துக்கறாங்க என்ன படிக்க வக்கிற செலவு மட்டும்ந்தா எங்க சித்தப்பா சித்தி பாத்துக்றாங்க
படிக்க வெக்ற செலவு எப்டி அவ்ங்க பண்றாங்கணு எனக்கு தெரில எந்த இ
அவரு அவரு சவுதில வேல பாக்குறாங்க அவ்ங்க சவுதில வேல பாக்குறாங்க அவ்ங்க எப்டி மாசோ ஒரு பத்து லட்சோ பாஞ்சு லட்சோ கிட்ட சம்பாரிப்பாங்க
ஓ ரைட் ரைட் ரைட் வெளிநாட்டுல இருக்றாங்களா ரெண்டு பேருமே வா
இல்லல்ல சித்தப்பா மட்டுந்தா இருக்காரு ஆனா அவரு நல்ல ஒரு பெரிய கம்பெனில பெரிய ப்ராஜெக்ட்ல வேல பாக்கறாரு அவரு மாசோ ஒரு பத் த்து லட்சோ சம்பாரிப்பாரு அதுல அப்டியே எனக்கு கொஞ்சோ பாத் செய்றாரு
அவருதா குடுக்றார் பேசுவாராடா
ஆ அடிகடி பேசுவாருக்கா நா கூட இப்போ என்னன்னா எனக்கு ஒரு ஆஃபர் வந்துருக்கு காலேஜ் படிச்சு முடிச் ட்டு வந்து ப படிச்சுட்டே வேலைக்கு போற மாரி மாசோ இருபதாயிர் ஸ்டைஃபன் தருவாங்ளா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் க்ரே கெய்ன் ஆகற மாரி இருக்கு நா அதா போலாமா வேணமானு யோசிச்சிட்டுருக்கேன் போணு
ஏ போ போ
இல்ல எங்க சாருங்கல்லா ஸ்டா வந்து படிக்றதுல காம்படிஷ் வரக்கூடாதுல்ல அதுக்காக என்னன்னு பாத்துக்ட்ருக்கே எனக்கு இப்ப பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் போயிட்ருக்கு இது முடிஞ்ச உடனே பேசி கிளீயர் ஆனதுக்கு அப்றோ நா போயிருவோ வந்து எக்ஸாம் மட்டு எழுதிட்டு போற மாரி கரஸ்ல பண்ற மாரி பாக்துக்குவே
சரி சரிடா தம்பி நல்லா படிடா நல்ல ஜாப் வாடா போன காண்டக்ட் நம்பர்ல நா சேவ் பண்லடா ஒன்ன உம் பேரென்னா நித்தீஸ்வரன் ஓக்கே ஓக்கே டன் லைஃப் லாங் நா உன் கூட வரன்டா
கண்டிப்பா வாங்கக்கா
ஏன்னா ஒருசில நா வந்து எல்லாரையுலா நம்ப மாட்டண்ட ஆனா ஒரு நம் நம்பற ஆள் தா ஏன்னா வச்சுக் பர்சனலா ஏதாவது சொன்னா நா கொஞ்சோ வீக்னஸ்னு வச்சுக்கயே
ஆ ஆ
நீ இருந்தாலு வந்து உங்கப்பா அம்மாலா இல்லல்ல அந்த ஒரு
ஆம்மா
நீயு கஷ்டப்பட்டு இன்னொல்லா படிக்கிற இந்த மாரி பசங்ளா சந்திக்கறதே ரொம்ப கஷ்டோ ஒ லைஃப்லா நா யார்ட்டையு அந்தளவுலா பசங்ககிட்டயே பேச மாட்டண்டா
ஆ
எ ஆம்மாண்டா நா எ கதையெல்லா கேட்னா அதோட வேற நானு எங் அண்னு ஒன்னா படிச்சோ ஒரே செட்
ஓ ஒரே செட்டா சூப்பரு கா செமயா இருக்குல்ல ஆ
மணி வேற
நானே அப்டித்தா பண்ணுவே எ தங்கச்சி நானு ஒரே
டேய் ரெண்டு பேரு ஒரே கிளாஸ் தா அதுவு ஏ பி கூட மாறல ஒரே கிளாஸ்ல படிப்போ
ஆ ஆ
இங்க பாரு லாஸ்ட் பெஞ்சுதா அவுனு உக்காருவா நாங்க ரெண்டு பேருமே ஹைட்டு லாஸ்ட் பெஞ்சு தா உக்காருவா ஆனா என்ன ஒண்ணு நா ரொம்ப ஹைட்டுடா சிக்ஸ் பாய்ண்ட்ஃபை சிக்ஸ் பாயிண்ட் இருக்கு அதாவது ஆறடி ம்
சிக்ஸ் நான் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரு
நா சிக் பாய்ன்து த்ரீயே என்னமோதான்டா சம்திங் அவ்ளோ உயர இருப்ப நானு எங்க வீட்டுக்காரு நானு எங்க வீட்டுக்காரு ஒன் செவன்டி சிக்ஸோ என்னம்மோ நானு
ஓ நா ஒன் நைன்டி ஃபோர்க்கா
இப்ப அதிகமா இருப்ப நானு
என்ன சிக்ஸ் சிக்ஸ் பாய்ண்ட் ஃபோரு
அப்ப நா கம்மியா இருப்போ தெர்ல எனக்கு எங்க வீட்டுக்காரு நானூ ஒரே ஹைட்டு டா ஒரே வீட்ல கல்யாணோ பண்ணிகனோ எ பிரச்சனையே அதா எனக்கு வரமாப்ள்ள ஃபுல்லா என்னோட குள்ளமா இருப்பானுங்க செம காமெடியா என்னோட மேரேஜ்லா
ஏ தங்கச்சியு செம ஹைட்டா எல்லாத்தையு கலாய்ப்ப போட்டு
நீ வேற டா ஹைட்டா இருந்தா எவ்ளோ கஷ்டோ தெரியுமா எல்லாத்திலியு பின்னாடி நிக்க வெச்சிருவாங்கடா
ஆமாம்மா
சாரி கட்றதுன்னா ரொம்ப கஷ்டோண்டா ஹைட்டா இருந்தா
ஆமா சொல்லுங்கக்கா அவ இப்பமே நா ஒரு செம ஹைட்டு கா இப்ப டென்த் லெவன்த் படிக்கிற இப்பவே ஒன் செவன்டி ஃபோர் இருக்கா அவ
ஒன் செவன்டி ஃபோர் இருக்கராலா ரைட் சூப்பர் அது ஏ அய்ட்டு அதுக்கு மேல்னா வர மாட்டா அவ்ளோதா இது தா லிமிடேஷன் இன்னோ டென்த் தா படிக்கிறான்ற
ஆமா டென்து போற டென்த் முடிச்சிட்டு லெவன்த் போற லெவன்த் போறா ஏஜ் அவளுக்கு ஆனா இப்போ அதா சொல்றனே இப்ப திரும்ப அவளுக்கு எக்ஸாம் அதுவரை கேட்ட கான்ஃபிடெண்டா இருக்கியா எழுதிரியா ஒன்னால முடியுமா கேட்ட நா எழுதுற அப்டின்னா சரி ஓகே எழுதுங்க அப்டின்னு சொல்லி எழுத சொல்ட்ட
உட்ரா எழுதட்டோ அவ நல்லா படிச்சி வன்டா வச்சிகோயே அவ கொஞ்ச நல்லா படிக்க வெச்சி நல்ல பையனா பாத்து கல்யாணம் பண்ணி வச்சர்ரா
கண்டிப்பா கண்டிப்பாக
நீயு ஒரு நல்ல பொண்ணா பாத்து கல்யாண பண்ணிக்கோ அவ்ளதா நீ யாரா லவ் பண்றியா
அதல்லா அவுங்க யாரு இல்லக்கா நமக்கு இருக்கற பிரஷர்ல இதுல லவ் பண்றதுதா ஒரு கேடு
ஒன்ன யாராவது பொண்ணு ப்ரப் ப்ரப்போஸ் பண்ணிகிதா
அதெல்லா இப்ப யாரு இல்லக்கா
ந யா
முன்னடி டிப்ளமோ படிக்கும் போது ஒரு பொண்ண லவ் பண்ண இப்போ இல்ல
நீ பண்ணியா அந்த பொண்ணு பண்ணுச்சா
ரெண்டு நா தா பண்ண
அந்த பொண்ணு பண்ணுச்சா அப்றோ என்னாச்சு ஏ பிரிஞ்சுட்டீங்க
என்ன காலேஜ் முடிஞ்சிருச்சி அவ்ளதா
ஏ
அவ்ளவா பேசிக்கறது இல்ல நானு சென்னை வன்டல்ல
சென்னை வந்தா பேசுறது இல்லையா உண்மையா லவ் பண்ற பொண்ணா இருந்தா பேசாம இருக்காதுல்லே
தெரில என்ன கதன்ட்டு
நீ பேசணுன்றதுனால அந்த பொண்ணு பேசாம இருக்குது டேய் பொய் சொல்லாதரா டீப்பா கத இருக்கும் சரி வுடு நீ அப்பறமா சொல்லு
சேரி அது அடுத்தடுத்து பேசிக்கலா, அதுக்கு கண்டன்டா இருக்கட்டு
ஆமா ஒரு சில பொண்ணு உண்மையா லவ் பண்ணுன்டா ஒரு சில பசங்க இப்பல்லா பசங்க ஒழுங்கா பண்றதில்லடா டைம்
என்ன ஒரு வயசு பெரிய பொண்ணு வேற
அடப்பாவி அதெல்லா இப்ப சகஜமாயிடுச்ச டா என்னடா ஒரு வயசுலா அதெல்லா ஒரு விஷயமே இல்லனு ஆயி போச்சி இப்பலா யாரு இப்பலா அத ல்லா பாக்றாங்க சொல்லு இப்பெல்லா ஆக்டரே பாத்தியா அத விட அஞ்சு வயசு ஆறு வயசு பெரிய பொண்ண கல்யாணம் பண்ணு பண்ணுகிறானுங்க நீ இப்டிலா யோசிக்கிற அந்த பொண்ணுக்கு பிரச்சன இல்லல உனக்கு பிரச்சன இல்லல மத்தவங்க யாரு எது சொன்னாலு காதுல வாங்காத
ம்
ஒன்னு பிரச்சன இல்ல நீங்க வேணா அப்பா, அம்மா இல்ல எல்லாரு இல்லன்ற அவங்க வீட்ல ஒத்துக்கணு உ லைஃப் லாங் உனக்கு அது வருதுன்னா கரெக்டா வரனு அப்டிபட்ட பொண்ண லவ் பண்ணனு இல்ல இது பாதி கயன்டுனா நீ பண்ணாத ஏனா ஒரு சில பசங்களா டிப்ளமோ ஆமாண்டா கொஞ்ச நாளுக்கு அப்றோ வந்து அவுங்களுக்கு சுச்சுவேஷன் மாறிடு கல்யாணோ பண்றோன்னு ஒரு இதுல தள்ளி விட்ருவாங்க அந்த டைம்ல வந்து நீ கல்யாண பண்ற ஸ்டேஜ்ல நீ இருக்கிறீயா இல்ல ஒனக்கு இன்னு நெறைய இருக்குது எப்டி ஒன்னால கல்யாணோ பண்ண முடியு சோ அதெல்லா செட் ஆவாது இன்னு கொஞ்சோ
அந்த பொண்ணு சின்ன பையனு யூஸ் பண்ணிகிட்ட மாரி எனக்கு தோணுது இப்பெல்லா தோணுது நெனச்சா இப்டிதா தோணுது
சின்ன பையனு ஒண்ண யூஸ் பண்ணிருச்சா, அனுபவிக்கு விடு, கல்யாண ஆயிடுச்சா? இல்லல்ல
இப்போல்லா கல்யாண ஆவல
கல்யாணோ இன்னு ஆவலயா
ம்கும் இல்ல இல்ல
செரி விடு வுட்டு போ இதா நல்லதுங்கினு நெனச்சுக்கோ அவ்ளோதா
ஆமா, அ ஏமாந்துடேன்னு நெனச்சுக்காத தப்பிச்சுட்டேன்னு நெனச்சுக்கோ
ஆமாண்டா சத் தியமா அதா உண்ம நீயெல்லா ஏமாந்துடேனு நெனக்காத, தப்பிச்சோனு நெனச்சுக்க புரியுதா, அதெல்லா ஏமாத்தனு நெனக்கவே கூடாது என்ன பொறுத்த அளவுக்கு நீ தப்பிச்சிட அவ்ளோதா ஒனக்கு நல்ல ஃபியூச்சர் பாட்னர் கெடைக்கு
ஆமாக்கா
படிச்சு வேலைக்கு போனாலே ஒன்ன தேடி நெறைய பொண்ணு வருண்டா நீ யாரையு தேடி போவ வேணா
ஆ இப்பல்லா அத்த பொண்ணுகளு அத்த பொண்ணுகளு நறைய பேர் இருக்காங்கக்கா ரெண்டு அத்த பொண்ணுங்க இருக்கு
யார நீ கரெக்ட் பண்ண? யாரையு பண்ணல
ஆஹ அது இப்பதைக்கு யாரா ஐடி இன்ட்ரெஸ்ட் இல்ல
அவுங்க உங்க அத்த பசங்க அதுங்க
அ அவுங்கல்லா யாரையு லவ் பண்ல ஜாலியா பேசுவாங்க அவ்ளோதா இல்ல இல்ல இல்ல இல்ல அவுங்களு நல்லா இதா குளோச பேசுவாங்க
அப்டியா ரெண்டு அத்த பொண்ணுகள்ல ஒண்ணு கூடமாக்க ஒனக்கு வந்து இது பண்ல
அஹ நாங்க நாங்க அவ்ளோ குளோஸா அவ்ளோ இது இல்ல அப்டினா நாங்க எல்லா அக்கா தங்கச்சி மாரிதான பேசுவோ ஆனா எங்க அத் தா ஆனா அப்டியே பண்றாங்க நா ப்பேசிக்கலி ரொம்ப நல்ல பையக்கா
புரில நல்ல பைய சொல்ட்டு குடுக்கலானா
அம்மா
செரி விடுடா நீ படிச்சி வேலைக்கி போனா கண்டிப்பா உங்க அத்த ஒரு பொண்ண ஓந்தலைல கட்டாம வுடா லா லா சொந்தோ விட்டுப்போ கூடாது சொல்ட்டு நல்ல பொண்ணு வந்தா கல்யாணோ பண்ணிக்கடா ஒன்னு ப்ர ச்சன இல்ல ஒனக் புடிச்சிருந்தா இந்த பொண்ணு லைஃப் லாங் வந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்கு அப்டினு நீ நெனச்சினா மொத் டு கல்யாணோ பண்ணு மத்தவுங்க சொல்றாங்கன்றதெல்லா நீ கல்யாண பண்ணாத ஒனக்கு புடிச்சா மட் கல்யாண பண்லே லைஃப்ல அதா முக்கியோ ஒனக்கு புடிச்சிருந்தா மட் டு லைஃப் வாழ முடியு அடுத்தவுங்க வந்து உ லைஃப் வாழ மாட்டாங்க நீதா உ லைஃப் வாழணு அதனால வந்து ஒனக்கு புடிச்ச பொண்ணா பாத்து நல்லா கல்யாணோ பண்
ம்
அவ்ளோதா ஃபஸ்ட்டு அவுங்க கேரக்டர் வைஸ்சு எல்லாமே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கடா ஒரு பொண்ண அது தா லைஃப் நல்லா இருக்கு யாருனே தெரியாத ஒரு பொண் ஆனா ஒரு சிலர் தா அப்டில்லா அமையு எனக்கு எங்க வீட்டுக்காரு எதோ எனக்கு பெஸ்டா அமச்சுட்டாரு எ ஃப்ரெண்ட்சுகெல்லா பாத்தா நெறைய பேருக்கு வந்து பெஸ்ட்டாவே அமையல அவுங்க ஒரு மாரியான ஆமா இவங்க ஒரு மாரி இருப்பாங்க நெறைய பெரச்சனலா சொல்லலா எல்லாரு அது மாரிலா இருக் கூடாதுல அப்றோ
கேம் தாங் கா ஓ அது லக்லதௌவ் ஒரு சில பேத்துக்கு தா நல்லா அது அமையு
ஆமா லவ் மரேஜ்னாலுமே அப்டி தாண்டாருக்
ம் ஆமா யார் இப்ப என்ன லவ் பண்ணா என்ன எத்தன பேரு ட்ரூவா லவ் பண்ணுவாங்க எவ்ள நாளைக்கு எப்டியு ஒரு ஒரு வருஷோ ஒருத்தர பத்தி நல்லா தெரிஞ்சுக்கனுனா ஒரு வருஷமாது ஆவு இல்ல ஆறு மாச லவ்வு அஞ்சு மாச செலவுல்லா சொல்லி நா என்ன பண்றாக
ஐயயோ இப்பல்லா சின் சின்ன பசங்களா கல்யாணோ பண்ணி பாத்தியா டென்த்து முடியிதுங் கல்யாணோ பண்ணிக்குதுங்க இல்லயா
ஃப்ரெண்டுக்கா எ கூட டிப்ளமோ படிச் ச பையனுக்கு கல்யாணோ அடுத்த அடுத்த மாசோ வந்து பத்திரிக வச்சா
ம் இந்த வயசுல கல்யாணோ பண்ணி அவங்க நெனைப்பானுங்க என்னா மூனே மாசத்துல நெனைப்பானுங்க ஏன்டா கல்யாணோ பண்ணோனு
அப்புறோ இன்னொரு பைய அப்டித்தா வீட்டுக்கு பொண்ணு கூட்டே வன்டா அவங்க அம்மாவு ஆ மருமக வன்டான் ஏத்துக்கிட்டாங்க அ வீட்டுக்கு வேல செய்ய ஒரு ஆளு
இல்லடா செட்டில் ஆயிட்னு லைஃப்ல செட்டில் ஆ இத வேனா பண்ணா நல்லா இருக்கலா எதுவுமே ஆகாத கல்யாணோ பண்ணா செட்டில் ஆகறதுக்குள்ள சண்டை சச்சரவு இந்த காலத்துல ஒண்ணு பணோ இருக்கணு இல்ல பதவி இருக்கணு இது ரெண்டுமே இல்ல வாழவே முடியாது பணோ பதவி இதுதா இங்க பவரே
ம்
உண்மையா தாண்டா சொல்ற ஒன்னு அவ கிட்ட பணோ இருக்கணு இல்ல பதவி இருக்கணு ஓ ஆ கொஷ்டின் இருக்கணு அதுதா அந்த நாடு மதிக்குது தவிர நல்ல மனசுக்குணு இதெல்லா யாரையு மதிகல
ம்
அப்டிதா இப்ப எல்லாமே போயின்னு இருக்குது
ம் ம்
என்ன சொல்ற நா சொன்னது க நான் உன்ன பிளேடு போடுறனாடா அப்டில்லா இல்லலடா
இல்ல எனக்கு பேசுனா ரொம்ப புடிக்குங்கா இல்ல யாராது கத சொன்னா கேட்டுட்டே இருப்பேன்க்கா நானு
அப்டியா அக்கான்லா சொல்ல நல்லா பேசுற வா
ஆ சூப்ப சூப்பரா பேசுறீங் எனக்கு ஓகே எனக்கு செட் ஆவுது என்ன இன்னு நீங்க என்ன ரண்டு மூணு கால் பேசிருக்கோ நீங்க ரெண்டு கால் பேச முடியு நா நாளைக்கு வேற நம்பர்ரு எடுத்துருவே திரும்ப அதுல ஒரு பத்து கால் பேசிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
அப்டியா வேற நம்பர்ரு எடுத்துருவீய்யா
ஆமா நா ரெண்டு் எ ஃபிரண்ட்டு நம்பர்ரு வாங்கிருவே இரா அவள்ட்ட பேஸ் சொன்னா கூச்சபட்டாய்ங்க கூச்சப்பட்டாய்ங்க சரி நம்பர் குடு நா பேசிக்கிறே சொல்ட்டு நா நம்பர்ரு வாங்கிருவே
அப்டியா அது மார்லா பேஸ்லாமா
ஆ அப்பெல்லா பேஸ்லா நீங்க உங்க வீட்டுக்கார் நம்பர்ரு வச்சு நீங்களு பேஸ்லா இன்னொருவாட்டி அக்கா நீங்க வேற ஃபஸ்ட்டு நா நம்பளக் கா சேரி என்ன ஃபோன் பேசுனா என்ன காசு வரப்போது அப்டின்னு நெனச்சிவுட்டே
நீ வாங்குனியாட காசு இப்ப இர்ரா அடுத்த கால் பண்ற
ஆ ஓகே